ஹலோ ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க ஆ ஆ சாப்பிட்டாச்சுங்க காலை டிஃபன்தா சாப்ட் அப்ப லேட்டா
ஓ சேரி நானு தோச சாப்ட காலையில தோச சட்னி
ம் நாங்க சப்பாத்தி வெஜிடபிள் குர்மா செஞ்சோ
நல்ல விஷ்யொ மதியானத்துக்கு வந்து நா சாதொ வடிச்சுட்டு ஹலோ சாதொ வடிச்சிட்டு வெங்காயொ தக்காளிலா ஃப்ரை பண்ணிட்டு மஷ்ரூம் போட்டு அப்டியே கெலரி குடுத்துட்டே
ஆ ஆ நல்லாதா இருக்கு அதுக்குட நாங்க எங்க ஃப்ரெண்டெல்லா சேந்து இங்க ஹாஸ்பிட்டல் வந்தோ ஆ எங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து கொஞ்சொ கை இதுவாயிச்சு
ஆ இப்ப எப்டி இருக்கு
ஆ பரவால்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோ ஒன்னு இல்ல அது நேத்து நீவி வுட்டுக்கறாங்க உழுந்த போது
அது நீவ கூடா
ஆ அது அவங்க ஹஸ்பண்ட் தெரியாம நீவிட்ருக்காங்க
நீவவே கூடாது
உம் அது வந்து அவங்களுக்கு கொஞ்ச இதுவாயிட்ட மாரி இருஞ்சின்ட்டு ஹாஸ்பிடல் வந்து செக் பண்ணி பாத்தே கிரியத்த அது ஒண்ணு இல்ல அது நீவிக்கிறதுனால இங்க அந்த மாரி ரத்த கட்டிக்கிது அப்டினாங்க அழுத்தமா ஆயில் மட்டு
ஆயில்மென்ட் வெக்கலா இல்ல ஐஸ் கட்டி அந்த மாரி வெச்சிருக்லா
இப்போ ஆயில்மென்ட் ஐஸ் கட்டி அதெல்லா வெச்சு வெக்க சொல்லிக்கிறாங்க டேப்லெட் குடுத்துக்குறாங்க
அது நம்ப என்ன கண்டிஷன்ல இருக் க்கு தெரியாம நம்ப நீவுனா நல்லதுனு நீவுறோமா அது மசில்ஸ் பெய்னா இல்ல வந்து எதா ஸ்ரெயின் நம்மளுக்கு தெரியறதில்ல
உம்
அத நீவக்கூடாது அது ரொம்ப பிரச்சனையா யிடுது
அது நீவிட்ருக்காங்க அவங்க தெரியாம உழுந்தோனே அவ அது ஹாஸ்பிடலுக்கு போலான்டு ச ஃப்ரெண்டு நானு எல்லாரு ஒண்ணா வந்தோ
அ ஹாஸ்பிட்டல்ல ரஷ்ஷா
அ இல்லல்ல ரஷ்ஷெல்லா இல்ல காலியாதா இந்த செல் செந்தில்நாதன் னு ஒருத்தரு ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் டாக்ட்ரு
ம்
அவர் கிட்டதா போய்ட்டு வந்தோ அவங்க பொண்ணுக்கு அதே போல வாமிட் எடுத்துட்டே இருந்தா நேத்தெல்லா அதனால அவளையு ஹாஸ்பிட்டல் கூட்டுனு போயிட்டு வந்தோ
இப் பரவால்லயா ரெண்டு பேரு
பரவால்ல இப்ப பரவால்ல
செரி செரி நா உங்ககிட்ட போன் பேசிட்டே இருக்கறே ஆனா இங்க கருவாடோ கருவாடு வறுக்குறாங்க நல்லா வாசனது நல்லா
அப்டிங்களா அங்கயா ஆ கருவாடு புடிக்கு ஆனா இப்ப இங்க சாப்பட முடியுறதில்ல ஆனா கருவாடு எனக்கு புடிக்கு நா இங்க சா எங்க வீட்டுக்கார்ல சாப்பட மாட்டாங்க
அப்டிங்களா
செய்ய மாட்டே நானு
ஆ அதுக்கு என்ன உங்களுக்கு நீங்க கொஞ்ச செஞ்சு சாப்பலால்ல
சேரி ஒருத்தருக்காக செய்யணுமா அப்பற வீடே ஸ்மெல் அடிக்குணுவாங்க
முட்டாய்
ம் ஏன்னா அது செஞ்சா வீடு ஸ்மெல் அடிக்குல
லைட்டா அடிக்கு அது பிடிக்காதவங்களுக்கு தா அது ஸ்மெல்லு பிடிச்சவங்களுக்கு அது வாசனை
ஆமா ஆனா கருவாடு வந்து நல்லது ஸ்ட்ரென்து அதெல்லா தெரில இவங்களுக்கு
ந ஸ்கர்வாடு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜீர்ண சக்தி வரு நோய் எதிர்ப்பு சக்தி சளி பிடிக்காது நல்லது
ம் அந்த மாரில்லா அது அவங்களுக்கு தெரியதுல்ல
ம் நீங்க பசங்களுக்கு பழகப்படுத்தி உட் ட்டுறது தான
இல்ல பசங்க இல்ல எங்கிட்டயு
சேரி சே சே சாரி நா வந்து சந்தையில வாங்கிட்டு வருவே கருவாடு நல்லா ஃப்ரெஷ் இருக்கு கண்டிப்பா எங்க வீட் ஒரு புதன்கெழமை கருவாட்டு கொழம்பு இருக்கு
அப்டிங்களா எப்டி தொக்கு மாரி செஞ்சிருவீங்களா இல்னா புளி கொழம்பு மாரி வச்சிருவீங்களா அந்த அவரக்கால்லா போட்டு
ஒரு நாள் வந்து தொக்கு மாரி செய்வே ஒரு நாள் வந்து நம்ப இந்த கூலுத்தர்த்துக் பண்ணுவோல்ல கொட்ட கத்திரிக்கா முள்ளங்கி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாளைக் கி நம்ம சாப்புட்லா நா செஞ்சு தரே நல்லா கருவாட்டு கொழம்பு பண்ணிட்டு முறங்கீர பொரியல்
ம் சேரி எங்க ஃப்ரண்ட கூப்ட்டு வரே
ஆமா ஆமா உங்களுக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்குமா க தொக்கு உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கு தொக்கு பிடிக்குமா கொழம்பு புடிக்குமா ஆமா ஆமா நானு எப்பயு நெத்திலி தா வாங்குவே அப்பறோ நல்லாருக்கு அப்பறோ பீஸ் கருவாடு வாங்குனே டேஸ்ட் பண்ணி பாத்தே
ம் ம் வஞ்சிரமாரிங்களா
ஆ ஆமா வஞ்சரமா ஆனா வஞ்சர இல்ல எனது பீஸ் கருவாடுன்னு வித்தாங்க அதுவு நல்லா இருந்ச்சு ஆனா என்னன்னா தண்ணியில கொஞ்ச நேர ஊற வைக்கணு சுடு தண்ணில அந்த மாரி நல்லா இருந்துச்சு கருவாடு நாங்க விரும்பி சாப்புடுவோ நான் அங்க நா சாப்புடுவோ வாரத்தில கண்டிப்பா நா ஒரு தடவ கருவா சந்தைக்கு போனா கருவாடு வாங்குவே நானு
ம் ம்
ஃப்ரெஷ்ஷா இருக்குமா சந்தையில
ஆமா அங்க நல்லா இருக்கு ம் ம் எனக்கு ரொம்ப பிடிக்கு எ ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமான் தெர்ல பிடிக்குமாமா உனக்கு
கருவாடு வந்து எல்லாருக்குமே பிடிக்கு அ நல்லது ஒடம்புக்குமே டக்கு இப்ப மழ பேயிற சீசனு இந்த குளிர்காலத்துக்கல்லா கருவாடு சாப்டோனா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வ
டைஜஷனு ஆகு நல்லா இருக்கு டேஸ்டு கொஞ்ச சாப்ட்டா கூட கழிக்கி அதுக்கல்லா நல்ல இருக்கு அந்த கொழம்பு
அப்பறோ உங்களுக் கருவாடு மட்டுதா பிடிக்குமா வேறு எது வேற என்ன பிடிக்கு
இல்ல நான் வெஜ்ஜி ப்ரானு அதல்லா செய்வ அதலா பிடிக்கு ரொம் உ ஆ மத்தி மீன் ரொம்ப புடிக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கு ம் ம்
மத்தி மீன் நா சென் செய்வ நா சாப்புடுவே
ம் ம்
மத்தி மீன் கொழம்பு மத்தி ஃப்ரையீ
ம் ம்
நல்லாயிருக்கு ஆமா அனா எனக்கு மத்தி குட்டிசா இருக்கறத விட கொஞ்சோ பெருசாக கெடச்சா நா டக்கு டக்குன்னு எடுத்
ம் ம் இல்ல மத்தி பெருசாவு கெடைக்குதுங்களே இப்போ மார்க்கெட்லங்க
சீசனுக்கு ஏத்த மாரி தா
ஆம்மாம்மா நா லா ரொம்ப நல்லது ம
மத்திலா ரொம்ப நல்லது அனா மத் தில மின்ன சும்மா இந்த கத்திரிக்கா முரங்கா மாரி வெல இரு க்கு மத்தி நல்லது நல்லதுன்னு சொல்லி சொல்லி மத்தி நல்லது நல்லது சொல்லி ரேட்டெல்லா ஏத்திவுட்டாங்க
ஆமா அது நு கிலோவே நூத்தி நாற்பது ருவா இருந்துது எனக் தெரிஞ்சி இப்ப முன்னூத்தி சில்ற எவ்வளோ சொல்றாங்க அதே
ஆமா சும்மா ந இந்த வெங்காயோ தக்காளி வாங்குவோம்முல்ல மின்னல்ல காய் வெல ரேட்டு ஜாஸ்தியானப்ப இந்த மீன் சும்மா கத்திரிக்கா முரங்கா வாங்கற மாரி ஒரு இருபது ரூபா முப்பது ஐம்பது ரூபாய்க்குலா ஒரு பத்து மத்தி வரு
ம்
இப்பல்லா ஆஹா
ம்
நூற்ருபா குடுத்தா தா மத்தியே வருது
ஆமா உங்க ஊர்ல நூறு ரூபாய்க்கு குடுத்தா வருதுங்களா
நூற்ருபா குடுத்தா ஒரு பத்து பீஸு அந்த மார்தா ஆம்மா அதாவது அ ம மீன் ரேட்டு கம்மியாகறது பொறுத்து
ம் ம் தெரில நாங்க அது கிலோ கணக்குல வாங்கி பழக்கமாச்சுங்களா அதனால கிலோ வா தா வாங்கு ஒரு கிலோ அப்டி அர கிலோ ஒரு கிலோக்கு மேல தா வாங்குவோ அது ஒரு கிலோ வாங்குவோ ம் ஒரு கிலோவே முன்னூத்தி ஐம்பது ருபா சொல்றாங்க அதல்லா மார்க்கெட்ல
மாம்மா நீங்க ஏ அதே ஒரு கிலோ வாங்குறீங்க நீங்க மாத்தி மாத்தி வெரைட்டியா வாங்கலால்ல
அ மத்ததல்லா உன்னு வல்ல அதுவே வாங்க மாட்டோ அது டேஸ்ட் கொழம்புக்கு அது மத்த சங்கரா அதல்லா ம் வாங்கு ஒன்னு இன்னு அதிகமான வெல குத்தெல்லா வாங்கிறோ பா பாற மீனு தேங்கா பாற
பாறை நாங்க சாப்பட்டுருக்கோ பாற ஷீலா சால்மன் சாப்ட்டுருக்கோ ஆனா இந்த வஞ்சரோ எனக் பிடிக்கறதில்ல
சும்மா இது முள்ளு இல்லாது
ஆ ஆ ஐய அத விட டேஸ்ட்னான மீனு எவ்ளோ இருக்கு
ஆமா எனக் தெரிஞ்சு குழம்புக்கு வந்து மத்தி டேஸ்ட் அது முள்ளூனா கூட ம் சங்கராவு டேஸ்ட் ஆனா சங்கராவோட நா ட்ரை பண்ணி பாத்தா மத்தி தா ரொம்ப டேஸ்ட்
மத்தி டேஸ்ட்டு மத்தி ஏ டேஸ்ட்டுன்னா எந்த ம் மீன்ல முள்ளு ஜாஸ்தி இருக்கோ அதுநலா டேஸ்ட் குடுக்குது
டேஸ்ட் உடம்புக்கு அதுதா நல்லது கோல்சியம் வந்து அது தா அதி
ஆமா ஆமா அ ஆமா இந்த சால்மன் பிஷ் வாங்கனே ஆமா வேஸ்ட்டேஜே கம்மி
ஆ
சும்மா ந தலை கொஞ்சோண்டு வாாலு மற்ற இல்லா வேஸ்ட்டேஜே கம்மி மீன் அழகா இருக்கு
ஆ ஆ அதுவு அதுக் சேந்ததுதானே மத்திக்கு சேந்ததுதா அதுவு
நல்லா ரேக் ரேக் ரேக்காகக்குது இந்த எனாத்துக்கு இந்த வஞ்சரல்லா எனாத்துக் கு எனக் தெர்ல அத வுட பாற மீனு என்னா டேஸ்ட்டு
ம்
ஆ ஆமால டேஸ்ட்டான மீன் நெறைய இருக் கு இந்தக்கடல் கடல் மீன் நெறைய இருக்கு இந்த ஆத்து மீன் நல்லா இருக்கு
ம் ம்
சில மீன் பேர் நமளுக் தெரியுர்தில்ல
ஆமா ஆத்து மீன் பேர் தெரியாது இப்ப இந்த கடல் மீன் பேர் தா நெறைய தெர்து அதா
நா வந்து இந்த இந்த ஒரு வாரோ மத்தி வாங்கனா அடுத்த வாரோ சங்கரா அத்தவாரோ வேற பாற கிளிமீன் வாங்கிருக்கீங்களா கிளிமீனு
கிளிமீனா
ஆ
கிளிமீன் வாங்கனதில்ல
ஆ
ம் ஆனா மத்தி வந்து போன் ஸ்ட்ரென்த் அதிகம் கேல்சியமு அதனால இப்பிதுக்குமேட்டு அதா நெறைய வாங்குணுனு நெனைச்சினுக்றோ அது முள்ளு இருந்தாகுட
ஆம ஆமா வருத்துட்டனா மொறுமொறுன்னு ஆயிடுது
ஆ வருத்துட்டு அப்டியே முறுமுறுப் பாயிறுது
வருத்துக்குனா நல்லா மொர் மொரு மொர் மொருநாயிருது நல்லா எடுத் சாப்ட்டறதுக்கு
ம் ஆமாங்க
மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்ட்டா அமிர்தோ
ஆமா நா கூட நல்லா வெப்பே மீன் குழம்பு எல்லாருக் புடிக்கு அதனால நாங்க வந்து மோஸ்ட்லி சின்னவங்காயந்தா எதாக்கு யூஸ் பண்ணுவோ மீன் குழம்புக்கெல்லாம் அதனால சின்ன வெங்காயமு தக்காளி பூண்டு மூணு அர்ச்சுக்து நானு
ஆ
அதுக்கப்புறோ வந்து ஏன்னா குழம்பு ஆகணுல்ல ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு கொழம்பு வர்ணு
ஆமாமா ஆ
த தாளிகிதுக்கு ச மெளிசா கட் பண்ணி வச்சுக்வோ சின்ன வெங்காயோ தக்காளி பூண்டு கொஞ்சோ வச்சு கொ தி எப்போ தட்டி போடு இந்த இதுள்ள தட்டி போடுவோ பூண்டு தட்டறோல்ல அது தட்டி போடுகிது அப்பிறோ என்ன வந்து நல்ல என்னத வரு மோஸ்லியா அதுக்கு நல்லெண்ண வுட்டு அப்புறோ அதுல கடு கடுகு போட்டா கடுகுந்த கழுகு போட்டா இல்ல தாலி போடது இல் அது கூட போல நல்ல இருக்கு டேஸ்ட்
ஆ ஆ ஆ
தாலி பொடஹ போட்டு ஆ எது என்து வெந்தியோ
ஆ
போட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து பச்சமுளகா கருவாப்புல பச்ச மொளகா அதெல்லா போட்றுனு அதுக்கப்புறோ சின்ன வெங்காயோ போட்டு நல்லா சின்ன வெங்காயோ பெ வதங்கணு நல்லா அது வநங்கிட்டு தக்காளி போடு போட்டு வதகினு இந்த பூண்டு சின்ன வெங்காயோ போட்டு வதகிட்டு தக்காளி
ம்
இடிச்சி வச்சிருந்தலு அந்த பூண்ட போட்டு சின்ன வெங்காயோ தக்காளிய போட்டு நல்லா வதங்க வதங்ட்டுனு அந்த வ தக்காளி வந்து அதுலே இது வாயிடு வதங்கறதுலே ஏன்னா நாங்க கொஞ்சோ உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடு அதே
சார்
ம் அதுக்கப்புறோ அந்த அர்ஸ்சு வச்சோல அதையு அ அ அதுவ அது வந்து அதுலயே நாங்க மொளகா தூளு மஞ்ச தூளு மல்லித்தூளு எல்லாமே அரசிருவோ அது கூடோ ஆமா எல்லாமே அரைச்சிருவோ அந்த வெங்காயோ தக்காளி காளி பூண்டுலே
ம் ம்
மூணுமே அரசிட்டு அதுல அதெல்லா போட்டு அரச்சுட்டோம்னா மசாலா ரெடி ஆயிது அவ்ளதா புளி ஒன்னுள கரைச்சி வச்சி இந்த மசாலாவு அந்த புளி எல்லா நல்லா ஊதிட்டு கொஞ்சோ தண்ணியாட்ட வச்சிட்டு திக்காகர வர கொதிக்க வெக்கு
நானு இதே மாரிதா பண்ணுவே நா எப்டி பண்ணுவேனு சொல்டுமா
ம் அதுக்கப்புறோ நாங்க என்ன பண்ணுவோ இருங்க ஒரு நிமிஷோ அந்த திக்கானே கொச்சிக்கினே திக் திக்கா ஒ நல்லா குழம்பு ஏனா மீன் போட்டா வந்து தண்ணி வரு
தண்ணி வத்துரு ஆமா ஆமா
அதனால திக் ஆவரவரையு வெச்ட்டு அப்புறோ மீன போட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ தா வுடுவோ அதுவு அதிகமாலல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷோ அதிகமா ஆமா கொஞ் கொஞ்சோ இதுவோ வச்ட்டு நித்திருவோ அவ்ளதா இவ்ளதா நாங்க வெக்கிற மீன் கொழம்பே
நா எப்படி தெருமா பண்ணுவே நீங்க பச்சையா அரைக்கிறீங்கல
ஆம்மா அது வதக்கிடுவீங்களா
தி ஆமா வதக் கிருவ நா எண்ண ஊத்தி மெ மெளகு ஜீரகோ தனியா கொஞ்சோ எக்ஸ்ட்ரா போட்டுப்ப
ம்
ஒரு கைப்பிடி கருவேப்பல நெறையாலா இல்ல சும்மா ஒரு கைப்பிடி கறிவேப்பில பூண்டு